அ அக்கா கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது ஏய் ஹாய் தீபா
ஹாய் பேர சொல்லாதீங்க
ம் ஆ எப்டி எப்டி இருக்கீங்க
கே நீங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டீங்களா
ட்டே நல்லா இருக்கே
என்ன சாப்ட்டீங்க
நா என்ன சாப்ட்டேனா சாம்பார் சாதம்
சாம்பார் சாதம்
ம் ம் நீங்கப்பா
நாங்க வெஜிடபிள் பிரியாணி பட்டேட் பட்டேட்டோ ஃப்ரை வெஜிடபிள் பிரியாணி
ம் காம்பினேஷன் ஓகே
அ வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க அப்றோ நா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் நெனைச்சிருந்தேன்பா
அ சொல்லுங்க
நீங்கெல்லா
என்ன தொட்டங்கா சொல்லுங்கக்கா ஆமாக்கா தோட்டோ ஆமா ஆமா
அத நா பாத்திருக்கே அண்ணா போயு இது அது கொஞ்சொ ம் அது என்ன சொல்றது அ அந்த என்னமோ பண்ணுவாரு பின்னாடி போய் அது வாரத்துக் ஒரு தடவ என்னமோ ஒன்னு பண்ணுவாரு இல்லையா நா இப்ப வந்து வெக்கலான் இருக்கே அதுக்கு மருந்து அத சஜஸ் பண்ண தெரியுமா உங்களுக்கு
மருந்தெல்லா போட மாட்டாங்க அக்கா மருந்து போடாம அ சானோ இருக்கு பாத்தீங்ளா தோட்டத் ந்த மண்ணு எடுத்துட்டு வந்து அதோட ஆட்டோ சாணோ இருக்குல்ல ஆட்டோட இது வேஸ்ட்டு ஆட்டோட வேஸ்ட்டு இல்லாட்டி சாணோ எருவட்டி அத வந்து அந்த மண் இதுல போட்டு கலந்து அதுலதா போட்டு உடுவாங் மண்ணு அப்படி வந்துதா அந்த லெமன் செடி வந்து கொஞ்ச பெருசா வந்துச்சு அ லெமன் வந்து நெறய போய் கெடந்துச்சு லெமன் செடி பின்னாடி தோட்டத் ட்ல இருக்க லெமன் செடி அ அது ஊர்ல இருந்து அது இதெல்லா எடுத்துட்டு வந்து அந்த மண்ணெல்லா போட்டு வச்ச பின்னாடிதா கொஞ்ச பெருசாயி இப்ப காய் வருது லெமன் காய் ஒரம்ல்லா போட மாட் தாங்க..
ம் இல்ல நா பாத்த இந்ததடவ கூட உங்க அம்மா எனக்கு முருங்ககாலா குடுத்தாங்ளா நல்லா இருந்துது
அ அதுதா போடுவாங்க அப்புற இந்த எலைங்கல் எளைங்கல் எளைங்கல் எல காஞ்சு போய் கீழ விழுகுதுல காஞ்ச எல கீழ விழு துலக்கா அ ஆமா அத அப்டியே தோண்டி அங்கனகுல்ல வச்சுட்டோம்னா அது ஒரமாயிரும்ல
ம் ம்
அ அது
ஒரு பேக்கெட்ல கண்டு அ உருக்கிறது வச் சோ வீட்ல அப்றோ ஒரு உங்களுக்கு தெரியாம உங்க வீட்ல இருந்து ஆட்டைய போட்டு
அ அ
ஒரு குச்சி ஒடைச்சு வச்சிருக்கோ
அ
தெரிஞ்சு ஒர என்ன போடுறதுன் கேக்கறா அங்க எப்டி இருக்கு
ஒரம்லா போடவே வேணா இதுதா ஒரோ ஆமா நேச்சுரல் ஒரோ இதுதே கெமிக்கலே யூஸ் பண்ண கூடாது அ அப்புற நம்ம என்ன பண்ணுவோ அ இந்த குட்டி குட்டி செடிங்களுக்கு அரிசி கொழஞ்ச தண்ணி
ம்
அப்புறம் இந்த ஓட்ஸ் கழெஞ்ச தண்ணி அதெல்லா ஊத்தி உடுவே
ஆ அப்ப அதுக்கு நார்மலா நம்மளோட ஆ ஜிங்க்கு தண்ணி அங்க போற மாரி நம்ம வந்து இது பண்ணி விட்ர்லாம் அப்டியே போயிரு
ஆமா அவ்ளதா
பண்றாங்கல்ல அது
ஆ அது மாரிதா அதன வீட்டு தோட்டம் போடுவாங்க பாருங்க தண்ணி வர தண்ணி வேஸ் ஸ்டேட் தண்ணிக்ஃபுள்ளா அதுல போற மாரி
ம் ம் ம்
ந்த மாதி
ஒகே
அதுதா நா இப்ப கத்திரிக்காய வெண்டக்காய் இந்த இதெல்லா இங்க வச்சு உடலா ஒரு ச இதான் வாங்கி செடி இத தொட்டி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா என மார்க்கெட் போபோதுன்னு கேக்குறாங்க மார்க்கெட்ல போய் வியாபார பண்ண போறியா அப்படின்னு
அது தேவையில்லாது போட்டோம்னா நம்ம மார்க்கெட் சொல்லு
நம்ம போக வேண்டது நம்ம போகாம நம்ம வீட்ல இருக்க செடியில நம்ம இதுல பண்ணிக்கலா அப்டின்னுட்டு அ அந்த வீட்டல இருக்கு போது அப்டிதாக்கா பண்ணோ நாங்க ஒரு வீட்ல வாடகை இருந்தோ அந்த வீட்ல தக்காளி எல்லா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ தக்காளி பறிச்சிருப்பே
பரவால்லையே
கடந்த தக்காளி செடியை கொண்டு போய் சும்மா நட்டு வச்சேன் சின்னதான்
ம் ம்
கா கத்திரிக்காய் இது மூணுமே அழகா அப்டியே ஃப்ரஷ்ஷா கீழ வந்து மாடி தோ கீழ வந்து ஃபிரெஷ்ஷா பறிச்சிட்டு போய் மேல போய் அதுதா சமையல் பண்ணுவ
ம் ம் ஆக்சுவலி நம்ம வீட்ல போட்டு வைக்கிறது வந்து நாட்டு ட்டு தக்காளி தா வரு அப்டின்னு சொல்றாங்க அப்டியா
அது தெரியலைய்கா ஆனா நா போட்டதுல அப்டி இல்க்கா அந்த பெரிய பெங்ளூர் தக் காளி மாதிரி இருக்கு அந்த மாதிரிதான் வந்துச்சு ஆ அதுதா வந்துச்சு
ஆ சேரி சேரி சேரி சேரி சேரி பாப்பா எப்டி இருக்கா
பாப்பா நல்லா இருக்கு பாப்பாக்கு எதுவு இல்ல போய்ட்டு இருக்கு டென்த்ல இந்தடவ மேடம் காலையிலயே வெள்ளனாவே போயிட்றாங்க சாயந்தர லேட்டாதா வராங்க
ஓகே ஓகே ஸ்டடீஸ்
ஆமாக்கா ஸ்டடி ரெண்டு நேரமு
சேரி ஓகே
ஆனாலும் இன்னம அந்த சின்ன பிள்ளைத்தனமேதான் இருக்கு டிவி பாக்க செல்லு பாக்க
அதோதா பதினஞ்சு வயசு எல்லாம்க்கு என்னது குழந்தைைய தா அவங்க
ஒன்னு செய்ய முடியலக்கா என்ன சொன்னாலு கோவ வந்துருது இன்னு அந்த சீரியஸ்னஸ்ஸே இல்ல ஒரு டென் டென்த்ன்ற ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லாம
பாப்பா நம்மதா லைஃப்ல வந்து அடிபட்டு மிதிபட்டு சீரியஸ்னஸ் உட்கார்ந்து இருக்கோ அதுகலா லைஃப்ல இப்ப இன்னு என்டர் ஆகல அதுக ஜாலியா இருந்து போட்டுமே
ஒன்னு சொல்ல முடியல அதான் சொல்றேன்ல ஒண்ணுமே சொல்ல முடியல வாய முடிட்டு வேடிக்கை மட்டும் தா பாக்க படியா இருக்கு
ஆ படிக்கல்லா செய்றால அப்புற என்னா ஆஹ் ஒண்ணும் இது பண்ணிக்காதா அவ என்ஜாய் பண்ட்டும் லைஃப
நா எதும் சொல்லல அது இப்ப நான் சாய்ந்தரம் நடந்து வேற வராங்க அதுதான் பெரிய இதா இருக்குது பாவமா இருக்கு
இல்ல இல்ல நடந்து வரட்டும் அப்பதா அவ து போக்குவரத்துல வந்து எப்டி ரோடு க்ராஸ் பண்ணி வரணும் முன்னாடி வந்தா இப்ப இதே வந்து இந்த டீஸ் பண்றவய்ங்கல்லா இருக்காங்கல்ல
ஆஹ் ஆஹ்
வந்துட்டு வந்துட்டு வந்ச்சுனா பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் எப்டி அது வந்து ஹாண்டில் பண்ணணும்னு தெரியாதுல்ல இப்ப வந்தானா அடி வெளுத்து வுட்டு போம் போதே சொல்லி அனுப்புனே அவன்
ஐய்யா அன்னைக்கு பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு வரும் போது எவன் ஆ இது வாட்டுல வந்துட்டிருக்கு எவனோ வண்டில போற பசங்க வந்து ஏதோ ஒழுங்குக்கு காட்ற மாரி பண்ணாய்ங்கலா அதுக்கு வந்து ஒரே அழுக
நீ அதெல்லா சொல்லிரு பயப்படக்கூடாது அதுக்குதான் சொல்றது நம்ம வந்து பிள்ளைங்கள வந்து இப்டி அனுப்பிவுட்டு பழக் ப்புனுங்கறது ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வரும்போதுஇந்த ஏரியால இருக்கற புள்ளைங்களோட சேந்து வர ஆரம்பிச்சிருவாளுக
ஆஹ்
தைரியோ வரும் எப்டி யாருகிட்ட நடந்துக்கணும்ங்கறது தெரியும்
இல்லக்கா கூட வர பிள்ளைங்க வந்து அங்கங்க நின்னு‌ எதாவது வர வழியில ஏதாவது சாப்பிட்டுட்டு கதை பேசிட்டு அந்த மாறி வராங்ளா அது வந்து இதுக்கு புடிக்க மாட்டது அதனால நானே தனியா நடந்து வந்துட்றேன் அப்டின் ட்டா அதுவா தனியா நடந்து வந்துடுது குடுகுடு குடுகுடுன்னு ஆஹ்
சொன்னாலுமே அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண கத்துக்குவா
ஆஹ் ஆனா அவ ஃப்ரெண்டு ஒரு பையன் வரான்க்கா நம்ம வீட்டு வரையா வரையு இங்க வரையு அந்த பையன்ட்ட வந்து சொல்லியிருக்கே கொஞ்சோ ஏன்னா நமக்கு கொஞ்சம் இதாருக் புள்ளக்கா அதனால அவ க்ளாஸ்மெட்டு தா நல்ல பைய பாப்பா வரம் கொஞ்சோ அவள முன்னாடி விட்டு நீ பின்னாடி வாடா வரும்போது கூட்டிட்டு வாடா அப்டின்னு கொஞ்சோ சொல்லிருக்கே சரி ஆன்ட்டி அப்டின்று
சேர் சேர் செர் அதெல்லா அவ வந்துருவா நீ ஒண்ணும் இது பண்ணிக்காத நம்ம புள்ளிங் நம்மதா போட்டு ரொம்ப காபந்து பண்ணிக்கிட்டே இருக்கோ அதல்லா விட்றனும் விட்டம்னா தான் அழுக பழகி வருங்க எப்டி சர்வைவ் பண்ணி வரணும்னு சொல்லிட்டு கா
அஹ்
நிலவேம்பு கஷாயம் வாங்கி குடி
எனக்காக்கா ஆமாக்கா நாலு நாளா அப்டிதா இருக்கு ஒரே கோல்டா தா இருக்கு
ஏன்னா அது உம் பத்திரமா பாத்துட்டுருக்கப்ப
மாத்திர போடாமத எதா ட்ரை பண்ணலான்னு பாக்கற ஆனா இன்னைக்கு கொஞ்சோ சிவியரா இருக்க மாறி இருக்கு
இல்ல நீ பேசுறதே ரொம்ப கொன்ங்கொனனு கேக் குது வேன்னா ராஜன் நிலவே த்தே பேசாம வாங்கி போட்டு‌ குடிச்சுரு காய்ச்சலும் வராம த்ரோட்டு கண்ட்ரோல் ஆயிடும்
அஹ் அதா இப்ப வரைக்கு நல்லாதா இருந்துச்சு ஆஹ் இன்னைக்குதா கொஞ்சோ ஒரு மாதிரி இதா கு குளிர்ற மாதி இருக்கு க்ளைமேட் ஒரு மாதி இருக்குல குளிர்ற மாறி இருக்கு கொஞ்சம் ஃபீவரிஷ்ஷா வேற இருக்குது
சச்சோ ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சுக்கு காஃப் பியே போட்டு குடி ராஜம் சுக்கு காபி நல்லா இருக்கு ஆஹ் ராஜம் ராஜம் ஹ அம்மாக்கல்லா அதுதா போட்டு குடுத்தே நல்லா நானு சேந்து குடிச்சிற்றது
அ அ சொல்றே அ நா சாய்ந்துரோ‌ வாய்ட்டு வர சொல்லலா அ
இந்த நம்ம ஏரியாலயே அந்த ஒரு ஒரு அம்மன் ஸ்டோர்ன்னு ஒண்ணு இருக்குல
அ அ
அந்த கடைல கூட கேக்க சொல் வச்சிருப்பாங்க வாய்ங் குடிச்சிகிட்டு அண்ணாட்ட சொல்லிட்டு நிலவேம்பு கசாயோ இங்க கெடைக்கு ஜிஹச்ல கெடைக்கு
அ அ
ஒரு குட்டி பாட்டில் எடுத்துட்டு போனோம்னா தருவாய்ங்க அத வாய்ங் கொஞ்சோ வந்து சுட்தனி போட்டு அதையு குடி டக்குன் நின்றோ ஏன்னா நாலு நாலு லா அ நாலு நாளைக்கு வெச்சிக்கிட்ருக்காத
நம்ம நர்ஸ்டக்கு நாலு நாள் ஆயிடிச்சிங்கா
அதுதா சொல்ற வச்சிக்கிட்டுருக்
அ அ அ
அந்த நர்ஸ்ஸு இருக்கால்ல அந்த பொண்ணுட்ட கூட கேட்
அதா அதா கேட் கேட்டு பாக்கலா ஃபோன் பண்றே அதட்ட மத்யாணோ டூட்டி தா நெனைக்க ஃபோன் பண்ணி பாத்தே டைம்மாயிடிச்சாக்கா
இல்லல்லல்ல பேசுறதா எனக்கு ரொம்ப கஷ்டமாருக்
அ படுக்கவு முடிலங் கா உக்காரவு முடில என்ன செய்யறதுன்னே தெர்ல எனக்கு
எக்க அது நல்லா உன்ட்ட என்ஜாய் பண்ணிட்ருக்கோ
ஆமா அது ஒரு மாதி இதா இருக்குது இப்போ கொஞ்சோ தலையெல்லா வலிக்குது ஒரு இது மாரி ரெஸ்ட்டு இல்லாம இருக்குல அ தலையெல்லா வலிக்கிற மாரி தாருக்கு
சேரிப்பப்பா செரி செரி செரி பாரு ஒடம்பப்பாரு செரியா அ செரி ஓகேமா அ பாய்டாமா அஹ